ஹலோ ஹலோ அப்பற என்ன
கேக்குதுங்ளா உங்க பேக்ரவுன்ட்ல ரொம்ப சத்தமா இருக்கு
இல்ல ஏ இதுல உங்கள்துல சத்தமா இருக்கு
ஏ கிட்ட சத்தமா இருக்கா இல்ல வண்டி போற சவுண்ட்லா கேக்குது ஆ வண்டி போறது பேக்ரவுண்ட்ல யாரோ பேசுறதுலா கேக்
இப் ப ஓகேங்களா இப்ப ஓகேங்களா இப்ப ஓகேங்களா ஓகே ஓகே ஓகே இப்ப கேக்குதுங்களா ஓகே ஓகே நல்லா இருக் கீங்ளா
ஆ நல்லா இருக்கே
நல்லா இருக்கே சாப்ட்டீங்களா என்ன சாப்ட்டீங்க ஹலோ சாம்பாருங்களா ஓகே ஓகே என்ன ஒர்க் பண்றீங்ளா ஹலோ அப்ற கேக்குது ப்ரோ கேக்குது சொல்லுங்க ப்ரோ உங்களுக்கு டவர் இல்ல ப்ரோ எனக்கு டவர் நல்லாதா ப்ரோ இருக்கு ஒங்களுக்கு டவர் எடுக்கல ப்ரோ எனக்கு நல்லா ஆமா நீங்க பேசுறதா வி ட்டு விட்டு கேக் குது நீங்க பேசுத எனக்கு விட்டு விட்டு கேக்குது ஆ இப்ப கேக்குது இப்ப கேக்குது இப்ப கேக்குது என்ன ஒர்க் பண்றீங்ளா என்ன பண்றீங்க
இல்ல நா வீட்லதா இருக்கே
ஓகே ஓகே மேரேஜ் ஆயிச்சுங்ளா ஓகே ஓகே ஓகே ஓகே வீட்டுக்கார் என்ன பண்றாருங்க
அவரு ஐ டி ல ஒர்க் பண்றாருங்க சாஃப்ட்வேர் டெவலப்பர்
ஓகே ஓகே ஓகே சூப்ப சூப்பர் அப்புறொ உங்க அம்மா அப்பாட்டல்லா பேசுவீங்களா ஊருக்கல்லா போனீங்களா
க்காங்க கூடதா இருக்
ஓ சாரி சாரி ஸ் பேக் சாரி
ஆஹ்
சரிங்க ப்ரோ சரிங்க ப்ரோ சின்ன தொழில் மாரி கத்துக்க வேண்டியதான நீங்க என்ன படிச்சிருக்கீங்க
பி எஸ் சி மேத்தமட்டிக்ஸ்
பி எஸ் சி மேத்தமேடிக்ஸ் அப்புறம் ஒரு காலேஜ்ல போய் அழகாக ஜாயின் பண்ணலாம்ல டீச்சிங் பண்ணலாம்ல மேத்தமெட்டி முடிச்சிங்னா டிப்ளோமோலாம் அழகா எடுத்துக்குவாங்கள பாலிடெக்னிக்லல்லாம்
அஹ் இல்ல ப்ரோ அதுக்கெல்லாம் எம் எஸ் சி பண்ணனும்
பாலிடெக்னிக் உங்களுக்கு எம் எஸ் சி தேவையில்ல்ல பாலிடெக்னிக் இல்ல இல்ல பாலிடெக்னிக் உங்களுக்கு எம் எஸ் சி தேவைப்படாது அதாவது நீங்க வந்துட்டு கவர்மெண்ட் இந்த மாரி அதாவது இன்ஜினியரிங் ஃபீல்டு அந்த மாதிரி போனா மட்டும்தா உங்களுக்கு வந்துட்டு மிஸ் தேவைப்படும் மேத்தமட்டிக்ஸ் முடிச்சு இருக்கீங்க நீங்க அழகா புண்ணிக்கலாம்ளா இல
இல்லஆக்சுவலா நான் இப்படி தேவைப்படும்ன்றதுனால சோ அனால அடுத்து நெக்ஸ்ட் ஹையர் ஸ்டடிஸ் பண்ண முடியல சோ எனக்கு பி எட் பண்றதா இருந்துச்சு அதுவும் பண்ண முடியல இதுகப்புறமா கண்டினியூ பண்ண முடியாது அதெல்லாம் மேற்கொண்டு எடுத் முடியாது எயிட் இயர்ஸ் ஆயிப்போ சின்னா காலேஜ் கம்ப்ளீட் பண்ணி சோ அதனால நான் ஐ டி ஃபீல்டுல தான் நானும் இருந்தேன் டேட்டா இன்டர்சிஸ்டரா நான் இருந்தேன் இப்ப ஆப்டர் மேரேஜ் அப்புற தான் நான் லீவ் பண்ணி பேபி பாத்துற்று இருக்கேன்
ஒஓகே அப்படிதான் நீங்க அழகா பார்ட் டைமா டியூஷன் எடுக்கலாம்ல குழந்தைங்களுக்கு எல்லாம் ஈவினிங் டியூஷன் மார்னிங் டியூஷன் ஒ ஒ சிட்டிக்குள்ள இருக்கீங்க டவுனுக்குள்ள இருக்கீங்க ஹலோ ப்ரோ கேக்குதுங்களா ஹலோ ப்ரோ கேக்குதுங்களா ப்ரோ ப்ரோ கேக்குதுங்களா ப்ரோ ஹலோ
கேக்குதா
ஆஹ் கேக்குது ப்ரோ உங்களுக்கு
இல்லை ப்ரோ நானும் ஒய்ஃபை பக்கத்திலயே தான் நின்னுட்டு இருக்கேன்
ஒகே கே நீங்க அழகா மார்னிங் டியூஷன் ஒ லென்டு நீங்க இருக்கிறது டவுனுங்களா
ஆஹ நான் சென்னை
சென்னை டவுன்ல இருக்கீங்க ஒக்கே ஒக்கே ஒக்கே நா திருச்சி
திருச்சி ஆஹ ஆஹ் இன்னா கால் பண்றவங்களா திருச்சின்றாங்களே
நா திருச்சி நே ட்டிவ் வந்துட்டு திருச்சிதா திருச்சி பக்கத்துல குளித்தலை
குளித்தலை உம்
குளித்தலை
இல்ல கேள்விப்பட்டிருக்கே ஊர் பேர் கேள்விப்பட்டிருக்கே
குளித்தலை ஆமா குளித்தலை நானு எங்குளுதெலா கிராமந்தா
ஆ ஆ
கு மெயினான ஏரியா வந்துட்டு ஆக்சுவலா குளித்தலை வந்து கரூர் டிஸ்ட்ரிக்ல வரு ஆ திரு திருச்சிக்கு திருச்சி டிஸ்ட்ரிக்கும் கரூர் டிஸ்ட்ரிக்கும் நடுவுல இருக்கு எங்க ஊரு ஒரு கிராமம்
ஓகே ஓகே என்ன படிச்சிருக்கீங்க
ஆஹ் நா டிப்ளமோ மு டிப்ளமோ சிவில் முடிச்சுட்டு எம் இ பி இ முடிச்சே பி இ முடிச்ச கையோட எம் இ முடிச்சிட்டே பி எம் இ வந்து பார்ட் டைம்ல முடிச்சே
அதக் அது கரஸ்ல முடிக்கிறாங்கல்ல டிஸ்டன்ஸ்
கரைஸ கரைஸ் கரை கரைசல் வே அது வேற பார்ட் டைம் வேற
பர பார்ட் டைம்னா அதுல என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு
நீங்க இதுக்கு எக்ஸாம் மட்டும்தா போகணு கரைஸல்ல பண்ற மாரி இருந்தா பார்ட் டைம்னா நீங்க வந்துட்டு சாட்டர்டே சண்டே ஃப்ரீயா இருக்க நேர போய் பாத்துட்டு அப்டே கிளாஸ் போய் அட்டன் பண்ணலா
இல்ல இல்ல நா என்ன சொல்றேன்னா நீங்க யுனிவர்ஸ் சிட்டிலதான போட்ரு க்கீங்க ஆ யூனிவர்சிட்டில சாட்டர்டே சண்டே கிளாசஸ் ஆல்வேஸ் இருக்கதானே செய்யு
நீங்க விருப்பப்பட்டா போலா
நா இல்லல்ல காலேஜ்ல போட்டா மட்டும்தா நம்போ எக்ஸாம் மட் டு அட்டெண்ட் பண்ட்டு வரலா ஆ இந்த கரஸ்ல வந்து யுனிவர்சிட் டிலஸ்ல பே பண்ணி ஆ அப்ளை பண்ணிருந்தோ அப்டின்னா நம்ம சாட்டே சண்டே கிளாசஸ் ரெகுலரா நடக்கு நம்ம போறது போகாது நம்மளோட விருப்போ அப்டிதானே இருக்கு
ஆமாங்க ஆமாங்க ப்ரோ இ முன்ன இருந்தா அப்டி இருந்து இ ப்போ அப்டி இல்லைங்ளே எல்லாமே ஆன்லைன் சிஸ்டந்தானே ப்ரோ புரியுதுங்ளா இல்லயா இப்பெல்லா ஆன்லைன் சிஸ்டோ வந்துருச்சிங்ல அதனால வந்துட்டு நம்ப இது நம்ம போனா போகலா இல்லன்னா ஆன்லைன்ல கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலா
ஓகே உம் உம்
வேற ஒண்ணுமில்ல
ஓகே இல்ல ஃப்ரெண்ட்ஸ்லா கரஸ்ல போட்டு முடுச்சுருக்காங்க செகண்ட் டிகிரி சோ சொல்லிரு காங்க அது அத பேஸ் பண்ணி நா கேக்குறே இந்த மாரி சொல்லிருக்காங்க இல்ல நா வந்து செகண்ட் டிகிரி போட்றதுக்கு அந்த மாரி தா ப்ராசஸ் இருந்துச்சு அத நாம் மேபி இப்ப மாறி இருக்குதா இல்ல எப்டின்றது எனக்கு தெரில
ஓ ஓ நீங்க மேரேஜ் பண்ணது சென்னை பொறந்தது சென்னைங்ளா
ஆ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் சென்னை ஆனா இங்க நேட்டிவ் வந்து நாங்க சேலம் நாமக்கல்
பக்கத்து டிஸ்ட்ரிக் தா நீங்க
உம் ஆ சேலம் நமக் கல எனக்கு மேஜ் பண்ணி குடுத்தது வந்து சேலமேதா எடப்பாடி எடப்பாடி
ஓ ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே
டானா சென்னைல ஒர்க்குன்றதுனால எல்லா இங்க செட்டில்டு நாங்க செட்டில்டு பட் ஃபேமிலி எல்லாமே அங்க
ட்டு கிராமத்து பக்கட்டு வந்துருங்க
ஆ இருக்கு ப்ளான்ருக்கு ஆனா இப் இப்போ திக்கி இல்ல செட்டிலாயிட்டு
அதுதான அதாது என்ன சொல்ணுனா ப்ரோ நம்ம வந்துட்டு நாங்கூட படிச்சு முடிச்சுட்டு பசங்களோட ஜாலியா வெள்ல போம்போது எப்பயாச்சு ஒன்னு ஒரு ஒன் ‌வ சென்னை போய் இருக்கணு சென்னைல போய் இருக்கணு சென்னைல போய் இருக்கனு ரொம்ப ஆ சயா இருந்துச்சு ஆனா சென்னைல வந்துட்டு ஒரு ஒ டென்டேஸ் தா இருந்தே எப்ப எப்படா ஊருக்கு போவோ எப்ப அந்த பத்து நாள் நமக்கு போவு
இல்ல ஜி வில்லேஜுலந்து இங்க வரவங்ளால சென்னைல இருக்க முடியாஜி நா வந்து பை பர்த்தே சென்னை தா சோ அதனால எனக்
ஆ ஹ அப்டி அப்டி கெடையாதுங்க அப்டி கெடையாது இப்ப ஒரே ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நல்லா புரிஞ்சிக்கோங்க கிராமத்துல இருந் இப்பே நம்ப போய் டவுன்ல எங்க வேனா இருந்துக்கலா நல்லா புரிஞ்சுங்க ஆனா டவுன்ல இருக்கவங்க கிராமத்துல வந்து இருக்க முடியாது
ஏ நான் அப்படிதான் நான் இருக்கேன் நான் மந்த்லி இங்க பத்து நாள் அங்க பத்து நாள் இங்க
ஓ அப்படி சொல்லுங்க நீங்க வந்துட்டு பிக்சடா இல்ல இல்ல
பிக்ஸ்டா இல்லன்னல்லாம் இல்லைங்க எனக்கு இப்ப அது எப்பிடி சொல்றதுனா ஆஹ் நான் டவுன்ல தான் இருந்து வளர்ந்தது எல்லாமே ஆ ஓ ஆனா எனக்கு சிட்டி வில்லேஜும் செட் ஆகும் எனக்கு ஏன்னா அப்பா அம்மா அந்த இதுல இருந்தாலும் சிட்டி மாரி இல்லயா அவங்களும் வில்லேஜ் மரித்தன சென்னையில இருந்தாங்க ஸோ அதனால எனக்கு ரெண்டுமே அதுனாலோ ஓகே இதுனாலோ ஓகே
நம்ம என்ன வேணா நம்ம டவுன்ல சென்னையில இருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் பெருமையா கெத்தா
அப்படினா எதுவுமே இருக்காது ப்ரோ நான் இது வரைக்கும் அப்படி சொன்னதே இல்லை ஏன் அப்படி சொல்றேனு கேளுங்கலே ஏன் அப்படின்னா எனக்கு அந்த ஒரு ப்ரீ அப்டின்றது இங்க கிடைக் க்குது நான் என் இஷ்டத்துக்கு எங்க வேணாலும் போலான்னாலும் அந்த அட்மாஸ்பியர் வந்து எனக்கு இங்க செட் தாங்காது புரியுதுகளா எனக்குலா வந்து டஸ்டு அலர்ஜி நாலே பொலுயூஷன் இருக்கது டிராவல் பண்றதே பெரிய விஷயமா இருக்கும் பட் எனக்கு வில்லேஜ் எல்லா போயிட்டேனா என்னா நல்லா பிரீத் பண்ண முடியும் போ நான் உண்ம சும்மா வில்லேஜ் தான் காத்து நல்லா இருக்குன்றதுக்கு சொல்லல உண்மையாவே
உண்மையதா சொல்றே உண்மையதா உண்மைதா சொல் சொல்றேன் நா ஏ இப்ப நா ஒர்க் பண்றது வந்து திருச்சுங்க பிரச்சல தான் ஒர்க் பண்றேன் ஆனா -ஆனா ஒண்ணும் இல்ல இங்க இருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் தான் எனக்கு அதுக்கு டிஸ்டன்ஸ் எங்க ஊருக்கும் ஆனா எப்பர்ரா சனி ஞாயிரு வரும் எப் ப்பட சனி ஞாயர் வரோ அப்படின்னான் என் மைண்ட செட்ல வந்து ஓடிட்டே இருக்குே ஒழியோ ஏன் அப்படி சொல்லன்னு கேட்டீங்கன்னா நான் இங்க இருந்து அலஞ்சிட்டு நத அலைஞ்சுட்டு ஏதாவது ஒரு இடத்துல போய் உக்காரலா உார முடியும் வெயில் கொத்துதங்க இப்ப எங்க ஊருச் க்க முடிச்சுட்டு போவேன் நேரா போனா புளியா மரத்தடியில கட்டுல எடுத்து போடுவேன் காலுக்கு ஒரு தலவானி கழுத்துக்கு ஒரு தலவாணி வைப்பேன் போன் எடுத்து நான் மட்டல நட்டு பார்த்த தூக்க வர வரைக்கோ போஃன் நோண்டுவே பாட்ட போட்டுட்டு நா பாட்னு தூங்குவே நல்லா காத்தடிக்கு நல்லா சாப்டுவே நல்ல தூங்குவே அந்த ஒரு ப்ரீடந்தா அதுதாங்க
இல்ல அல்லல்ல கரெக்ட் பட் அதுக்குலா அந்த அளவுக்கு செலவு செலவு இலலங்க பொய்தா மணி தேவப்படாது சோ உங்க பிரெஷர சரி இங்க அப்படி இல்லையே நான் நா வீட்ட விட்டு வெளியில வர்னோன்னாலே மணி மணி அதுக்காகவே வேலைக்கு ஓடுறோம்ல அதனால அதா எங்களுக்கு இது வந்து கஷ்டமா தெரியுது எல்லாருக்கும் அது உண்மைதான் ஆப்பா
பத்து நாளு வந்துட்டு ஒர்க் விஷயமா வந்துங்க ஒரு பர்சனல் ஒர்க் விஷயமா வந்திருந்தே அ இப்ப எங்க எங்க ரிலேட் ல வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு ஒரு வொர்க்கு ஸ்டார்ட் பண்ணாரு அங்கேயே ஒரு கட ஆரம்பிச்சு ரெடி பண்ணாரு ஆபிஸ் தா நா சிவில் டிபார்ட்மெண்ட் ஆபிஸ் தா சேர்ன்னு நானு போய் கூடமாட ஹெல்ப் பண்னே ஹெல்ப் பண்ண சும்மா ஒரு டேபிள தூக்கி வைக்கிறதுக்கு அனாத்த நூரூபா காசு கொடு அப்டிங்கறா எனக்கு ஒண்ணுமே புரியல
இல்ல அந்த ஹெல்ப்எல்லா நீங்க சென்னையில எதிர்பார்க்க முடியாது அது நா ஒத்துக்கிறந்தா அ
உண்மதா இல்லல்ல அவ ஆக அங்க லாங்குவேஜஸ் தெரியலங்க அங்க லாங்குவேஜ்ஜெ சரியில நம்ம சாப்புர்ரியான்னு கேக்குறதா அங்க எப்படி கேக்குறாங்கன்னு சொல்லுங்க என்ன துங்கிற என்ன துண்ற அப்டிங்ரா எனக்கு துன்னுனா ஒண்ணுமே புரியல எனக்கு
அப்டியான்னு கேட்பாங்க எங்க வில்லேஜ்ல தின்னுட்டியா அப்படின்னு தான் கேப்பாங்க எனக்கு நீங்க மாத்தி சொல்றமாரி தெரியது
தின்னுட்டியா திங்கிரியா அப்டிங்கிறந்தா தமில் அர்த்த சாப்ட்டியா சாப்டபோரியாகிறது சமஸ்கிருதம் புரியுதுங்களா இல்லையா
அ அதுதான் சொல்றேன் அது இங்க தானே சொல்றாங்க சென் நீல தானே அப்டி சொல்கிறாங்க
அஹ் என்ன துண்ண என்ன துங்கற அப்டிங்கிறான் எனக்கு ஒண்ணுமே புரியல யாரா நீலா அடின்னு மனசக்குள்ள நெனைச்சிட்டு ஏதோது பரோட்டா கொடு வந்து குறாங்கேற அவனே அந்த பொரட்டாவை பிச்சு போறான் அவனே சால்னா ஊத்துறான் எனக்கு அதெல்லா புடிக்கவே புடிக்காது ஐஐயோ எப்படா வருவோன்னு இருந்துச்சுங்க ஏங்க நீங்க வேற
எ பாத்து போயிருக்கணு
ஏ கூட இருக்கர்து அப்டி ஒரு அ அருமையான ஜீவனா இருக்குதுங்க நா என்ன பண்றதுங்க அது கொண்டு போய் உட்ருச்சு அப்ரோ மெரினா பீச்சல போய் சும்மா சுத்தி பாக்குறதுக்காக போனோ அது மெரினா பீச்சில்லங்க சரியான கலிஜான ஏரியாங்க அது எப்டிங்க இரு